ஆஹ் உங்களுக்கு ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குது ஆஹ் நீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் உங்களோட பேரு என் சொல்லுங்க சொல்லுங்க
சாம்பார் எப்டி செய்யணுன்னு கொஞ்சோ சொல்கிறீங்களா தோழி
ஏன் தோழி எதுவும் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியலையா
இல்ல தோழி எங்க வீட்டுல செஞ்சா எனக்கு செரியா வருதுல்ல தோழி செரி நீங்க சொல்ற மாரி செஞ்சா ட்ரை பண்ணலான்னு தா தோழி
சேரி தோழி சேரி தோழி உங்களுக்கு கல்யாணாய் எவ் எவ்ளோ நாள்ளாகுதுன்னு தெரிஞ்சிக்லாமா
ஆஹ் எனக்கு வந்து கல்யாணாயி மூணு வருஷோ ஆகுது தோழி
சேரி தோழி நா சொல்றே எப்பன் எனக்கு பத் தென் பத்து வர்சோ ஆகப் போது
அப்புடியா ஆ ஓகே தோழி பசங்க தோழி
ரெண் டு பொண்ணு ரெண்டுப் பொண்ணு இருக்காங்க
அப்புடி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தா அதுவு எட்டு எட் டு தா ஆகுது எட்டு மாசோ ம் நீங்க ஆ சேரி தோழி
வயசு வந்து எட் டு வயசு ஒம்பொது வயசு ஆக போது அ இன்னொரு பாப் பாக்கு வந்து ஒன்ற வயசு சா ஒன்ற வெ ஒன்னே முக்கால் வயசு நடந்துட்ருக்கு ஆ சேரி தோழி நா ஸ் சொல்றே உங்களுக்கு அது நீங்க செஞ்சு பாருங்க அப்டி ஒர்க் அவுட் ஆகலைனாலு ச நீங்க பாத்துக் கோங்க நா எங்க அம்மா வைக் கிற மொறைப்படி தா நா செய்யுறே ஆ அவுங்க என்ன செய்வாங்க அப்டின்னா நம்ம அரிசி கலந்த தண்ணி இருக்குல்ல அரிசி கழுவுன தண்ணி அத எடுத் து வச்சுப்பாங்க நம் ஃபஸ்ட்டு தண்ணில ரெண்டாவது கல்லூர் ழுவுல்ல அந்த தண்ணி எடுத்து வச்சு பாங்க நம்ம அந்த தண்ணி என்னாப் பண்ணணு அப்டின்னா அத வந்து நம்ம பாத்தரத்துல வந்து அந்த தண் தி கொஞ்சோ கோ கொஞ்சோ அதுப் கொதிக்க வக் கிறாம கொதிக்க வக்கிணூ அந்த கொதிக்க வைக்கிற தண்ணிலேயே அதுல வெங்காயமு தக்காளியும் போடணு
எந்த கொதிக்கிற தோழி அந்த
ஆ அந்த அரிசி கழுவுன தண்ணீ இருக் குல்ல அத நீங்க வச்சு கோங்க அது மீதி உங்களுக்கு வேணு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலு ஊத்திக்கோங்க அது உங்களோட விருப்பம் நார்மல் தண்ணி கூட ஊத்திக்கலா இல்ல அந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி இல்ல அப்படின்னா அது வந்து ஏன்னா இன்னு கொஞ்சம் டேஸ்ட் டு கொடுக்கு அதுக்காக
சரி தோழி
அப்டி இல்ல அப்டின்னா நீங்க சாதாரண தண்ணிய கூட நீங்க வச்சுக்கலா ஒன்னும் பிரச் சன கிடையாது அவுங்க அத வச்சுட்டு நா நார்மலா நெறைய பேர் அப்டி செய்ய மாட்டாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் வெங்காயோ கடுகு அதெல்லா போட்டு அதுக்கு அப்புறோ தா எல்லாம் பண்ணுவாங்க நா எங்க அம்மா வைக்கிற மாரி நா வைப்பே அதனால நா சொல்றே
சரி தோழி உங்க உங்க இதுவே நீங்க சொல்லுங்க உங் அம்மா வைக்கிறது நீங்க சொல்லுங்க ஆனா இது கொஞ்சோ டே இதுவா இருக்கு அரிசி கழுவிய தண்ணில ஆமா இத நா கேள்விப்பட்ருக்றே அண்ணால தா உங்க சாம்பார் என்ன நல்லா இருக்கு போல
அஷ் ஆனா என் எல்லாமே நம்ம யூஸ் பண்லா தோழி நம்மளோட சாம்பார் மட்டுல்ல ரசம் புளிகொழம்பு மீன் கொழம்பு எல்லாத்துக்குமே இந்த அரிசி கழுவுன தண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு நல்லா இன்னு கொஞ்சோ நமக்கு டேஸ்ட் குடுக்கூ எல்லாத் துக்குமே நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்றோல அதுக்கு பதிலா நம்ம அரிசி கலுவுற தண்ணி யூஸ் பண்ணிக்லா
செரி தோழி
பத்லேன்னா நம்ம நார்மல் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணா நம்ம யு ஆட் பண்ணிக்லா யூஸ் பண்ணிக்லா பயன்படுத்திக்லா இது வந்து நம்ம போ ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நம்ம கொஞ்சோ நல்லா கொதிக்க வைக்கணு கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு எந்த காய்கறி குக்கர்ல நா வச்சது கெடையாது தோழி பருப்பு மட்டும் தா குக்கர்ல்ல வைப்பே பருப்பு நா தனியா குக்கர்ல வச்சு நம்ம தண்ணி ஊத்தி ஆ ப பெருங்காயம் வேணா போட்டுக்லா செல பேர் மஞ்சத்தூள் போட்டு பாங்க நா ஒன்னு போட மாட்டே பெருங்காயம் வேணா போட்டுக்கலா கொஞ்ச பெருங்காயத்தூள் போட்டுக்கலா அந்த அரிசி கழுவுன தண்ணிய கொஞ்ச நெறையா இருந்தா கூட அதுல கொஞ்சூண்டு இந்த நார்மல் தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணிய கூட வச்சு நம்ம பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ஒரு எத்தன விசில் வரு அந்த பருப்ப பொறுத்து நம்ம விசில் வச்சிட்டு நம்ம வந்து நம்ம அது தனியா வச்சுக்கணும் இப்ப அதுக்கப்றோ வந்து நம்ம இந்த க தண்ணியில வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறோ வேற எதாது உங்களுக்கு அந்த காய் கறில ரொம்ப நேரம் வேகுற மாரி இருந்தது அப்டின்னா அதுல ஏதாது ஒரு காய்கறிய தூக்கி அதுல
ஆ அப்டியா என் அ எந்த காய்கறி வேகலையோ அந்த காய்கறித்தூ வெட்டி இதுல போட்டுக்கலா அந்த மாரி வெந்த காய்கறி இருந்துச்சுனா அந்த ப திரத்துல கொதிக்கள்ள போட்டுக்லா
ஆஹ் நீங்க காய்கறி வெட்டி வச்சிருப்பீங்கல்ல அதுல ஏதாவது ரொம்ப நேர டைம் எடுக்கற காய்கறியா இருந்தா போட்டுக்கலா அது ஒண்ணு பிரச்சன இல்ல போடுறதுனாலு போட்லா போடலனாலு பிரச்சன இல்ல நீங்க வந்து நல்லா கொதிச்ச உடனே அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா மஞ்சத்தூளு மிளகாத்தூளு ஆஹ் பெருஞ்சீரகத்தூள் இருக்குல்ல
ஆமா
தூள் அத போட்டுட்டு உப்பு போட்டுகோங்கா உப்பு போட்டுட்டு ஆ கொஞ்ச கொஞ்ச லைட்டா கொதி வந்தொன கொதி வந்தொன பெருங்காயத்தூள் கூட போட்டுகோங்கா பெருங்காயத் தூளியெல்லா போட்டுட்டு நல்லா கொதி லைட்டா கொதி வரப்ப நீங்க காய்கறி எல்லா தூக்கி அதுல போட்டுக்கலா நீங்க வெட்டி வச்ச காய்கறி எல்லா தூக்கி அதுல போட்டுட்டு நல்லா ஒரு அளவுக்கு கொ லைட்டா கொதிவரப்ப திரும்ப கொதிவரப்ப நீங்க பருப்பு வே ங்க வச்ச பருப்ப தூக்கி அதுல கொட்
அதெல்லா கொட்டிக்கலா ஆஹ் ஓகே தோழி ஓகே தோழி
அதுல கொட்டிட்டு நீங்க மறுபடி நீங்க கொஞ்சோண்டு புளி ஒரு ஒரு சின்ன சைஸ் புளி உருண்ட சைஸ் புளி நீங்க ஊற வச்சு தனியா நீங்க முன்னாடியே ஊற வச்சு அதுனல்லா ஓரளவுக் க்கு நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவுக்கு இதான ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம அந்த புளிய வந்து கரச்சு அதுல கொஞ்சோன்னு அந்த உப்ப ஊற வச்சிருக்க புளிய வந்து அதுல அல கரச்சு சும்மா லைட்டா ஊத்திட்ணு ஊத்திட்டு அவ்வளதா தோழி அதுக் அப்புறொ நம்ம சும்மா எல்லா முடிஞ்சதுக்கு அப்புற நம்ம தாளிக்கணு அத வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ தாளிக்கலா நா வந்து சும்மா கடுகு கருகப்பிள்ளையு போட்டு தா நா சும்மா தாளிச்
வெங்காயொ எல்லா போடறது இல்லையா தோழி நீங்க
நா தாளிக்கிறப்போ போட மாட்டே நான் கொழம்புலே போடுறதுனால நா போட மாட்டேன். ட அதனால நா போட மாட்ட நீங்க வந் ந்து சாம்பார் இட்லி சாம்பார்லா வெக்கிறிங்கன்னா அதுல கூட நீங்க நெறையா ஆட் பண்ணி போட்டுக்லா
அப்படியா செரி தோ
வேற மாரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களோ ஒரு ஒரு மாரி செய்வாங்க நா இந்த மாரி செய்யறேன்னா நல்லாதா இருக்கு இதுவரையு நல்லாதா இருந்துட்டு இருந்துது இது மாரி செய்யறது
சேரி தோழி
ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க இல்லனா உட்ருங்க ஒன்னு பிரச்
இல்ல இல்ல நீங்க சொன்னேத் அதே நல்லா இருக்கு நா ட்ரை பண்ணே ஏன்னா எங்க வீட்ல வந்து நீங்க சொன்னீங்களே எல்லாமேக் கரெட் தா ஆனா வந்து அரிசி தண்ணி போட மாட்டோ சாதா தண்ணி போடுவோ இன்னோனு என்னன்னா எல்லாமே எல்லா காய்கறோ எல்லா இதுவு குக் குக்கர்ல போட்டு நாலு விசில் வந்து படிய எறக்கி அது வந்து நல்லா கரச்சி அதுக்கப்
அது வந்து அந்த அளவு டேஸ்ட் குடுக்காது தோழி அந்த குக்கர்லப் போட்டீங்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு உங்ளுக்கு வராது. நீங்க வந்து நார்மலா வெச்சு ன்னா தாஉங்களுக்கு அந்த டேஸ்ட் வரோ என்னைக்குமே கொழம்பு வந்து அந்த பருப்ப பொறுத்து தா நல்லாருக்.
அப்டியா அது வேற ரேஷன்ல
ரேஷன் பருப்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ம் நீங்க வந்து நார்மலா ஆ கடையில வாங்குற பருப்பு நல்லா இருக்கும் நம்ம ரேஷன் பருப்பு அப்படி ரேஷன் பருப்பு வேச ட் ஆயிடும்னு நினைச்சோம்னா நம்ம ரெண் பருப்பையும் கலந்து கூட நம்ம போட்டுக்கலா
எங்க வீட்டுல இந்த மாரிதா போடுறாங்க கலந்து போடுறாங்க ம் அந்த இன்னொரு கலர் பருப்பு கூட பாருங்க ஆ ஆ மைசூர் பருப்பு அந் அந்த பருப்பு போட்டால சாம்பார் வந்து வேற லெவல் நல்லா இருக்கும் ஆமா
நான் இதுவர ட்ரை பண்ணதுல நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன்
நீங்க
அது எப்டி கலந்து
ஆமா கலந்து கலந்து போடுங்க எனக்கு தெரியாது எங்க மாமியார் செய்வாங்களா எனக்கு வந்து நா சாம்பார் வச்சாலே எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க என்ன அண்ணி இந்த மாரி பண்ணி வச்சுக்கிறீங்க அஹ் அப்படினு சொல்லுவா எங்க மாமியார் செஞ்ச சாம்பார் வந்து நல்லா இருக்கும் என்ன தான் அப்படி போடுறீங்கன்னம்மா கேட்டா நான் வந்து கொஞ்சம் அந்த சொன்னிங்கள அந்த பருப்பு ஆஹ் அந்த பருப்பு கொஞ்சம் முட்டி போட்டுறேன் அதனாலதான் டேஸ்ட்டா இருக்கு
செல பேரு வந்து தாளிக்கும் போது கடுகோட சேத் ஜீரகோ வெந்தயோ அதெல்லா போடுவாங்க அதுவும் வந்து ஒங்களுக்கு நறைய டேஸ்ட் குடுக்கும் அது கொஞ்சோ டேஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் போட்டா ரொம்ப கரு கருப்பு கருப்பா இருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு அது வந்து இட்லி சாம்பாருக்குனா அது ஓக்
சாம்பார் கூட போடுவோம் அந்த ஜீரா சொல்றோம்ல அது கூட போடும்
வெந்தயம் கூட போட்டுப்பாங்க அந்த கடுகோட சேர்த்து போட்டுப்பாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து சாம்பார் வந்து அவ்ளோ சீக்கிரோ டக்குனு யாருக்கும் வந்துராது எனக்கு ஸ்டாட் டிங் வரவே இல்ல கொஞ்சோ ரொம்ப நாள் எடுத்துது அந்த மாரி அப்டி நல்லா வரதுக்கே எனக்கு ரொம்ப நாாளாச்சு சே இப்பதா கொஞ்சம் ஆமாங் க்கு வந்து சாம்பார் நல்லா இருக்கணுனா மெயினா அந்த காய்கறி
என்ன காய்கறி நீங்க போட்றீங்க நாங்க வந்து என்ன தெறிமா போடுவோம் அ இது முள்ளங்கி போடுவோம் அதுக்கப்பறம் வந் இது ஆ இது முருங்கக்காய் அது போடுவோம் அதுக்கப்பறம் மாங்கா போடுவோம் அதுக்கப்பறம் வந்து கத்திரிக்கா போடுவோம் இந்துதான் சாம்பாரு போடுவோம் நாங்க
ஆ அதேதா நாங்களு போடுவோ முள்ளங்கி சாம்பாரு ச்சி முள்ளங்கியும் முருங்கக்கா கத்திரிக்கா அப்புறம் வந்து வேற என்னா இருக்கு அவரைக்காகூட போடுவாங்க பாவக்காகூட போடுவாங்க என்னன்ன கா அதெல்லா போட்லாம் சுண்டக்கா
சுண்டக்கா கூட போட்லாமா
க்கால்லாம் போட்லாம் நா நறைய தடவை சுண்டைக்க் போட்டில்லாம் வச்சிருக்கேன் நறைய த
எங்க இந்துல வந்து கத்திரிக்கா அது மட்டும் போட்டு சம்ரஸ் செய்வோ முள்ளங்கி அது மட்டும் போட்டு சாம்பார் செய்வோம் இந்த மாரி முருங்கக்கா அது மட்டும் போ முருங்கக்கா மாங்கா அது ரெண்டு போட்டு சாம்பாரு செய்வே அந்த மாரி சாம்பார் செய்வோம் ஆனா அதுல யாருமே சாப்பிட மாட் நாங்க எல்லாத்தையும் தனியா வச்சுகிட்டு அந்த சாப்பாடு அந்த கொழு ம்பு மட்டும்தான் சாப்புடுவாங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்ல ஆமா அதுக்கு வேற தொட்டுக்க வேற வேற ஏதாவது ந்து வைக்கணும் அது காம்பினேஷன் வேற கரெக்ட் டா இருக்குனு
ஆமா ஆமா அது தொட்டுக்க வைக்கதான் ரொம்ப டைம் ஆவுங்கராதுனால நான் செல டைம்ல தொட்டுக்க செய்வேன் இல்லாட்டி செய்யலாம் ஆமாம் ஊறுகாய் இன்னும் உரைப்பா காரமா செஞ்சா நல்லா இருக்கும் உருளைக்கிழங்குக்கு கிரேவி முருங்கைகாய் கிரேவி செஞ்சா கூட நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து நல்லா உர அப்பா செஞ்சா நல்லாயிருக்கும்
முருங்கைக்காயில் கிரேவி கூட செய்யலாமா கிரேவினா அந்த இது என்னது அந்த தக்காளியும் வெங்காயம் அமைப்பதும் அதுவா
நான் எப்படி செய்வேன்னா தேங்காய் பால் ஊத்தி செய்வேன்
ஆம்
அது மாதிரி செய்யறதுதான் எனக்கு தெரியும் அது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டா இருக்கும் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போன் பேசும்போது நான் சொல்றேன்
மிக்க நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி தோழி ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு பேசினாலும் நீங்கள் எடுங்க